ஹலோ
ஆஹ் சொல்லுடா
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
நல்லா இருக்கன்கா இனாப் பண்ணிட்டு இருக்கீங்க
நா போது அப்டியே பசங்களனா படுக்க வெச்சுட்டே செரி அப்டியே கொஞ்சொ அப்டியே ஒர் மாரி கொஞ்சோ இதுவந்ச்சு அப்டியே ஃப்ரீயா உக்காந்துட்டு இருக்கே கொள் நாளு கழிச்சு படுக்குலா தூக்கோ வர்ல சர்வியே உக்காந்துட்டுருக்கே
நல்லா வாழ்ந்துட்டாங்குளா பசங்கல்லா
ஆமாடா வாழ்ந்துட்டாங்க ஸ்கூல் போகுறாங்கல்ல ரெண்டு பேரு நாளைக்கி இன்னைக்கு டூ டேஸ் லீவ் விட்டாங்க நாளில்லிருந்து ஸ்கூல் மானிங் போனு ஆமாடா பசங்க ஸ்கூல் போன்
சொல்லுங்கக்கா நீங்கு சொல்லுங்க
இல்ல இல்ல பசங்க ஸ்கூலுக்கு போனாதா கொஞ்ஞ ஃப்ரீயா இருக்குன்டா ஈவினி்ங் ஆகு வரதுக்கு ரெண்டு பேரு ஒருத்தன் த்ரீ எட் தேட்டி வருவா ஒருத்தி வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகு அந்த கொஞ்ச நாள் ஆமா அந்த கொஞ்ச நேரத்து கொஞ்சு நமக்கு ரிலீஃப் இருக்கு
காலையிலே சாப்பாடு செஞ் ஞு அனுப்பிறதுனால உனுக்கு வேலயு சீக்கிரமா முடி ஞ்சுருல
ஆமா ஆமாடா காலையிலயே வேல முடிஞ்சிரு சாப்பாடு வேல முடிஞ்சிரு அதுக்கப்புறோ வீட்டு வேல ஏதாவுது இருக்குல்ல
ஆஹ் சாமிக்க த்துயிலாம ஆமா ஆமா இருக்கு இருக்கு கரெக்ட்டுதா
வேல எல்லா அந்த வேல எல்லா வீட்டு வேலல்லா செஞ்சுட்டு இரு ப்பே அதுக் அப்புறமா லெஸ்ட் எடுப்பே அபோ நல் டிவி மோஸ் ட்லி பாக்க மாட்டே போன்லதா எதோ பாப்பே பாத்துட்டு அப்டியே இருப்பே
சரிதான்கா நா அப்டியே எப்டி சொல்லுது நா சுத்தி சுத்தி சுத்தி வெயில்ல கருத்து போயிறே வீட்டுலதா இருந்தே இப்போ அப்டியிட்டு வெளியே எங்கியேச்சு போய் வேல பாக்குறத்து இல்லைனா ஒரு வேலனா போறது இந்த வெயில் தா ஒத்துக்குவே மாட்டிக்குது பேஸ் அப்டியே கருப் பாக்கிறிது இந் மாரி இந்த கிரீம் எல்லா சொல்றாங்குளக்கா அந்த மாரி உங்குளுக் எதன் கிரீம் தெரியுமா என்ன ட்ரை பண்ணா நல்லா இருக்கு அப்டின்னு அக்கா கேக்குதா ஹலோ அக்கா